தோழி கேக்குதா
ஆ கேக்குதுங்க சகோதரி, வணக்கம் சகோதரி
ஆ, வணக்கம் என்னா பண்ணிட்
நா இப்பதா சுகோதரி அப்பா வந்தாங்களா வீட்டுக்கு கொஞ்சோ மல்லிகஜமாலா லிஸ்ட் எழுதி குடுத்துருந்தமா சகோதரி அதெல்லா வாங்கிட்டு வந்திருந்தாங்களா சோ அதெல்லா வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாத்துட்டு இருக்கே சகோதரி
சரிங்க தோழி
நீங்க என்ன சகோதரி பண்றீங்க?
இதோ இருக்கே, இப்பதா ஹோம் ஒர்க் பண்ணாங்க நா ப்ரே பண்ணி முடிச்ச வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க பத்திரிக்க வைக்கிறதுக்காவ வந்துருந்தாங்க ஆமா, அதா பேச முடியல
பரவால்ல சகோதரி, சாப்ட்டீங்களா சகோதரி நைட்டு
இல்ல இல்ல இனிமேதா ஒம்போது மணிக்கு மேல ஆகு
சமைச்சிட்டீங்களா சகோதரி நைட்டுக்கு என்ன சமையல் சகோதரி உங்க
நைட்டுக்கு தோசதா மாவு இருக்கு தோச மாவு சட்னி ஏதாவது பண்ணி இன்னு சட்னியு பண்ல இப்பதா விருந்தாளி போனாங்க
ஓ சேரி சேரிங்க சகோதரி
ம் இனிதா சட்னி பண்ணி எதாவது சமைக் னு எதாவது தோச ஊத்தணு இட்லி இல்லனா தோச எதா ஊத்தணு
ஓகே சகோதரி
ஆமா நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க தம்பி என்ன பண்றாங்க
அ தம்பி வந்து அவுங்க தாத்தா வந்திருக்காங்ளா சகோதரி அதனால தாத்த இப்பதா வேலைய முடிச்ட்டு வந்துனாலா அவ கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருக்காரு சகோதரி இங்குட்டு அங்குட்டு நடந்துட்ருப்பாரு ஆமா சகோதரி தூங்கி இப்பதா ஒரு ஏழ்ர மணிக்குதா எழுந்தாரா சகோதிரி அதனால இங்கிட்டு அங்குட்டு ஓடிட்ருக் காரு இப்ப நல்லா தூங்கிட்ட நைட்டு படுக்றதுக்கு எப்டிங் கன்ஃபாம் பன்னெண்டு மணிக்கு மேல ஆய்
ஆமா பகல்ல ரொம்ப நேரோ தூங்கிட்டாங்கனா நைட்ல தூங்க லேட் ஆகு
கண்டிப்பா சகோதரி அதுவுமே சகோதரி அவனுக்கு இங்க வந்து ஒழுங்கா தூக்க இல்லைங்ளா ட்ராவல் பண்ண அலுப்பே வந்துட்டு அதிகமாருக் நம்ப நமக்கே வந்துட் இன்னு அழுப்புத் தீரல அப்டிங்கம்போது கை கொழந்தப் அவ நம்ப என்னதா அவன தூக்கி வச்சிருந்தாலுமே அவனுக்கு கை கால் வந்து ஒ வ வலிக்குள்ள சகோதரின் நார்மலா இருந்தன் நார்மலா இருந்தனா இங்குட்டு அங்குட்டு ஓடுவா புடிப் பா கொஞ்சோ ஒதருவான் நல்லாருக்கு கையிலே இடுக்கியே வச்சுருக்கது பஸ்ட்டு கலி வச்சிருக்கது அவனுக்கு என்னமோ மாரி இந்திருக் குங்ளாட்டேங்து இன்னு டயர்டாவவே இருக்காந் தம்பி
ஆ சேரி சேரி ஒரு ரெண்டு நாள் ஆகு அ ஆமா தோ வெள்ள நிக்கறாங்க ஹோம் ஒர்க்கு இப்பதா எழுதுனாங்க ஆ முடிச்ட்டாங்க
ஓ என்ன கம்மியாதா குடுத்தாங்ளா ஹோம் ஒர்க்கு சீக்கரோ முடிச்ட்டாங்க
ஆமா இன்னைக்கி கம்மியாதா குடுத்தாங்ளா எதோ சார் வர்லையா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ அதனால சப்ஜெக்ட் கம்மியா இருந்துச்சு போல எதோப் போயம் மட்டு படிச்சுட்டு எதோ விளாண்டுட்ருக்காங்க
சேரிங்க சேரிங்க பரவால சகோதரி கம்மியா குடுத்துருக்காங்கன் தெரிஞ்சனாலதா உங்க பிள்ள வந்து இவ்ளோ நேர விளையாட போயிட்டாலாட்டுக்கு
ஆம்மா இல்ல அதா அவுங்க அத்த வீட்டுக்கு போயிருந்தாங்கன் சொன்னல்ல
ஓ ஆமா சகோதிரி
ஆமா அதனால கொஞ்சோ லேட்டா வந்ததுனால கொஞ்சோ லேட்டாயிட்ச்சு எழுதற ஒர்க்கு எதுவு குடுக்கல போல அதிகோ
சேரிங்க சேரிங்க சகோதரி
ம்
அப்பறோ சகோதரி நீங்க நைட்டே வந்துட்டு எல்லா வேலையு முடிச்சுருவீங்களா
ஆமா நைட்டுக்கு இப்ப தோசா ஊத்தி சாப்ட்டுட்டு படுத்துர்றதுதா பாத்ரம்லா நைட்டே கழுவிச்சிருவே காலைலலா கழுவ மாட்டே
கண்டிப்பா நாக் கூட சகோதரி கணவர் வீட்ல இருக்கும்போது சகோதரி நீங்க சொன்ன மாரி நைட்டே வந்து நைட்டு் முக்காவாசி டிஃபன்தா இருக்குங்ளா சகோதரி டிஃபன் வேலயெல்லா முடிச்சுட்டு நைட்டே வந்து கிச்சன்லங் கிளீன் பண்ணி விட்டுட்டு பாத்தரத்தையு நைட்டே வெளக்கி வச்சி வீடு எலாமே கூட்டிருவ சகோதரி எனா வந்துட்டு நைட்டு வந்து நா வந்து நைட்டு வந்து சகோதரி நாங்க நேரமா சாப்ட்ருவோ எட்ர மணிக்குள்ளியே நாங்க சமையல் வேலையிலா முடிச்சு சாப்ட்ருவோம் தம்பிக்கு வந்து நேரமாவே குடுத்துருவே சகோதரி என்னைக்காவது ஒரு நாள் ரெண் நாள் தா லே த்தாகுமே தவர மத்த நேர முக்கா வாசி நாங்க சீக்கிர சாப்ட்டு கிச்சன் வேல்லா முடிச்சிடுவே நா வந்து எல்லா வேலயும் முடிக்கர்துக்கு ஒன்பது மணிக்குள்ளியும் முடிச்சிருவே தம்பி வந்து படுக்கறதுக்கு லேட் ஆகுங்ளா அவர்னாலதா நாங்க படுக்கர் துக் பதனோரு மணி பன்னெண்டு மணி பக்கோ ஆயிர்து சகோதரி
ஆ சேரி சேரி நா நைட்டு பாத்தர கழுவி வெஷ்ட்டு படுத்தாதா எனக்கு காலைல ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள கெளப்புறதுக்கு அது எந் எந்திரிச்சது நம்ம சமைக்கிறதுக் கரெட்டா இருக்கு போயி அந்த டை எனக்கென்னமோ காலையில பாத்திரோ கழுவுறது வந்து மனசுக்குமே புடிக் காது நைட்டு் ஃபுல்லா காஞ்சி போட்டு வெச்சிருந்து அது காய போட்டு அதப்ப கழுவுறது ஒரு மாதிரி இருக்கு நம்மளுக்கு அதனால கழுவிருவே நைட்டே கழுவிருவே பாத்தரம்லா கழுவி இப்ப நைட்டு கிச்சன வந்து அத க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாதா காலையில நம்ம அந்த கிச்சனுக்குள்ள போகும் போது நம்மளுக்குமே ஒரு இது கெடைக்கு சில பேரு காலையில யூஸ் பண்ணத ஈவ்னிங் கழு மத்தியானோ சாப்டதெல்லா ஈவ்னிங்
அதுமே பாத்தீங்ன்னா சகோதரி நா கூட சகோதரி வீட்ட வந்து நாளைக்கு ஞாய்த்து கெழம இருந்தாலுமே சகோதரி முடிஞ்ச அளவுக்கு நா வந்துட்டு நைட்டே வந்து கிச்சன க்ளீன் ஏன்னா வந்து காலைலே இப்ப நம்ப இப்ப நம்ப காலையில லேட்டா எந்திரிக்கிறமாரிந்ச்சுன கிச்சன்லா க்ளீன் பண்ணி வச்சனா ஒர் பத்து நிம்ஷ நம்ம லேட்டா எந்திருக்கலா கிச்சன் அப்டி இப்டி போட்டு அது இர்ந்து ச்சில என்னமோ மாதிரி அந்த நாளே வந்து அந்த கசகசப்போட பத்தொம்னா அந்த நாள் ஃபுல்லாவே நம்ம நல்லாவே ஒ
ஆமா எனக்கு என்னமோ காலையில இந்த சுத்தமா இந்த அடுப்பு தொடைக்கிறது அ பாத்தரங் கழுவல்தா எனக் புடிக்கவே புடிக்காது நைட்டு முடிச்சுட் வேல முடிக்கிறதுனு முடிவ் பண்ணியாச்சு அத முடிச்சுட்டு போய் படுத்திருவோ அப்பதா எனக்கு திருப்த்தியா இருக்கு அதே போலதா மதியோ சாப்ட்டுட்டு செல பேரு பாத்தரம் போட்டு வெ ச்சி ந ஈவ்னிங் போல கழுவுவாங்க டீயி டீ யாணம்லா குடிச்சிட்டு அந்த மாதிரி பாத்தரம் கழுவாங்க அதுவுமே எனக்கு புடிக்காது மதியானோ சாப்டதுனா சாப் ட்டது கழுவி வெச்சிட்டு வந்து படுத்துருவ
கண்டிப் எனக்குமே சகோதரி இப்ப நைட்டு வந்து என்னைக்காவது வந்து ஒரு சில நேர வந்து நா சாப் ட்ட தட்டு மட்டுதா சாய்ந்தர வரைக்கு எல்லா பாத்திரத்தையு வெளக்கிடுவனா சகோதரி நைட்டு வந்து பாலாத்தி குடுத்துட்டு நைட்டு வந்து தோசயோ இட்லி எதாது ஒன் பாட் ரைஸிங்கின்னு குக்கரு சாப்ட தட்டுங்கதா இருக்கும்ல எனக்கு ரொம்ப முடியில ஒடம்பு டயடா இருக்குங்கிற பட்சத்துல மட் டு அந்த பாத்தரத்த போட்டுட்டு மீதி வந்து அடுப்பல்லா க்ளீன் பண்ணிட்ருக்க
தம்பிய வச்சுட்டு உங்களால்லா பாக் முடியாது சாப்டுகிட்ருப்பீங்க தம்பி அழுவ்வா அந்த மாதிரி நீங்க போட்டு வெக்கிற மாரி இருக்கு அது உங்களுக்
அது இல்லாம சகோதரி இல்ல சகோதரி அப்படியே நா பாத் தரத்த வெளக்காம விட்டாலு சகோதரி அடுப்பு இருக்குல சகோதரி அடுப்பு பகுதி எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டா வீட்டுல்லா தொடச்சி சிங்கலா கழுவி விட்டுருவே அந்த வெளக்காத பாத்தரத்த மட் டு அப்டே நா சிங்குகுள்ள போட்ருவனா சகோதரி காலையில எழுந்து இது டிஃபனோ எதோ நாங்க வை த்துக்கு நாங்க சாப்டதுக்கு அப்றம் மதிய சமச்சுட்டு ஒட்டுக்கா நா வெளக்கிடுவ நானு
எல்லாத்தையு அ அதா தம்பி இருக்கறதுனால நீங்க அந்த மாரி பண்றீங்க
நாங்க வந்து ரெண்டு பேருதாங்ளா பாத்தரதோட அளவு வந்து கம்மியா தா சகோதரி நா வந்து மோஸ் ட்லி அதிகளவு பாத்திரத்த போட்டு நா பெலங்க பொலங்க மாட்டே என்னைக் காவது வந்துதா ரொம்ப நேரோ பாத்தரோ இருக்கு ஆனா பாருங்க சகோதரி
ப்போ சமைக்கிறப்பல்லா நா ஒடனே உடனே கழிவி வெச்சிருவே இப்ப தாள்ச்சு விட்டுட்டேமா அ ஆ
இல்ல சகோதி நம்ம என்னைக்காவது வந்து அதிக அதிக டிஷ் நம்ம சமைக்கும் போது பாத்தீங்கன்னா பாத்திரம் வந்து கம்மியா தா இருக்கு ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோ காலையில இருந்து ஒண்ணுமே பண்ண மாட்டோ அப்படிங்கறது பாத்திர சிங்கு வழியா இருக்கு
உம் அது ஏன்னு தெரியல
அது வந்து சகோதரி என்னனு தெரியல அது வந்து நமக்கு வேலை செய்யணும்ங்கறதுக்கு நம்மலா வந்து வேலை
ஆனா வேற எதுவுமே நம்ம பண்ணிருக்க மாட்டோ ஒரு ரசவ்தா வெச்சிருப்போ ஒரு பொரியல் தா பண்ணிருக்கோ அப்பதா பாத்திரங்கள் அதிகமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி
ஆ அதுவே நம்ம நறையா பண்ணிருப்போ நீங்க சொல்ற மாரிதா ஆனா நா எப்பிடி பண்ணுவே அப்படின்னா வந்து ஆ இப்போ ஒரு கொழம்பு வைக்கிறோ அப்படின்னா அதுக்கு இந்த புளிக்க கரைக்கிறதுக்கு இந்த காய்கறி க ட் பண்றத அந்த தட்டு அது எல்லாமே அப்பப்போ அலசி அப்பப்போ அந்த கூடையில போட்ருவே ம்ச் அதனால எனக்கு பாத்திரங்கள் கம்மியாகு
செரிங்க செரிங்க
அந்த கிச்சன்ல நம்ம கொழம்ப கூட்டி வெச்சிட்டுடோல்ல கூட்டி விட்டதுக்கு அப்புறோ நம்ம ஓடனே கழுவிட்டோ அப்படின்னா அந்த பாத்திரோ அதிகமா சேராது அந்த மாதிரி பாத்துப்ப நா
இல்ல சகோதரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சு நம்ம அன்றாட பணிகள வந்து அன்னைக்கே செஞ்சு முடிக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா
ஏன்னா அது அடுத்த நாள் வரைக்கு வச்சுட்டே இருந்தம்னா அடுத்த நாள் காலையில வெளக்க தோணாது இன்னு நமக்கு சலுப்பு தட்டிருங்களா அப்படியே போயிட்டே இருக்கு போட்டது போடு அது சிங்க்குள்ள வந்து நெறைய பாத்திரோ இருந்தாலே பாக்கவே கடுப்பா இருக்கு நமக்கு என்னடா இவ்வுளோ இருக்கு தலவலியே வந்துரு
இரண்டாவது நம்மளுக்கு எடஞ்சலாவு இருக்குல்ல பா
கண்டிப்ப ஏதாவது ஒரு அரிசி கழவு ஏதாவது ஆமா ஏதாவது ஒரு அரிசி கழுகுணமோ காய் கழுகுணமோ வந்துட்டு கழுவறத்துக்கே புடிக்காது ஒரு மாரி கசகசன்ன இருக்கு சிங்க பாத்தாலே நீங்க ஆமா சகோதரி
அதுக்காக நானுமே அப்பப்போ கழுவி வச்சுடுவே
ஆமா அப்படிதா சகோதரி பண்ணணு இல்லாட்டுனா நமக்கு எப்படினால அந்த வேலைய நம்மதா செய்யப்போறோ அது
ஆமா ஆமா அதிகபட்சோ நா நைட்ல பண்றதுதா எனக்கு புடிக்கு காலையில எந்திரிச்சு பண்றது எனக்கு சுத்தமா புடிக்கவே புடிக்காது
செரிங்க செரிங்க சார் உங்க கணவர் வந்து
டம் ரொம்ப புடிக்காத விஷயம்னா செல டைமிங்லா பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி ஏதாவது வந்துரு அதெல்லா எனக்கு சுத்தமா புடிக்கவே புடிக்காது காது ம்ச் நம்ம கிச்சனுக்குள்ள போட்டு வந்துருவோம்ல அப்ப அந்த கரப்பாபூச்சு வாயி வெச்சிருந்தானே அத கழுவிட்டுதா நம்ம யூஸ் பண்றோ இருந்தாலு அத ஆ இருந்தாலு அது அறுவெறுப்பா இருக்கு நம்மளுக்கு
செரிங்க சார் உங்க கணவர் வந்து எத்தன நாளைக்கு உங்க கணவர் வந்து எத்தன நாளைக்கு ஒரு தருவ சகோதரி வேலைய விட்டு வருவாரு வீட்டுக்கு
ஆ எடையில லீவா இருந்தா வருவாங்க இல்ல அப்படின்னா ஏதாவது முக்கியமா ஏதாவது ம்ச் அந்த குடும்பத்துல ஏதாவது தேவைகள் இருந்தா அந்த மாரி வருவாங்க லீவுன்னு பாத்தோனா மாசத்துக்கு ஒரு தரவ எப்படியாவது வந்துருவாங்க
வந்தாருன்னா உங்க கணவர் உங்களுக்கு உதவிலா பண்ணுவாங்களா சகோதரி ஓக்கே ஓக்கே சார் இருந்தாலுய நமக்கு வந்து வேல வாங்க மனசு சு வராது
மனசு வராது ஏன்னா அங்கேந்து வர்றதே அவங்க ம்ச் இதுக்காக தா அத வர்றாங்க ரெஸ்ட ரெஸ்ட் எடுக்கதா வராங்க ஆமா அனா அவங்க செய்வாங்க. நம்ம செய்யறளவுக்கு நம்ம வச்சிக்க மாட்டோ. அனா செய்வாங்க தா ம் ம் இப்ப சாப்பாடுலா எடுத்து கொன்னாந்து வச்சீட்ருந்தம்ன்னா எடத்துக்கு நம்ம ஒப்பாங்க. கிச்சன்ல நம்ம எடுத்து ஒரு ஒருத்த தா எடுத்து வெச்சீட்ருக்கும் போது அதெல்லா எடுத்து கொண்டு வந்து வெப்பாங்க அதெல்லா செஞ்சுருவாங்க அ வாஷிங் மிஷின்ல துணி போட்டோன்னா எடுத்து காய விட்ருவாங்க அதெல்லா பண்ணுவாங்க
பரவால்ல உங்க வேலயு வந்து பகிர்ந்துகறக்கு ஒரு ஆள்ருக்கும் போது உங்களுக்குமே கொஞ்சோ மனதுக்கு கொஞ்சோ திருப் த்தியா இருக்குள்ள சர் பரவால்ல நமக்கு வந்து ஒரு ஷேர் பண்றத்துக்கு ஆல்
ஆமா நம்மளுக்கு அந்த மனசு வராது அவங்க வெளிலப் போயிருந்தாங்கன்னா அந்த நேரத்துல நா வேலைய முடிச்சிருவ அப்படி எதாவது இருக்கு அப்டின்னு தெரிஞ்சு நா மிஷின்ல போட்டுட்டு நா இங்க வந்து கிச்சன்ல எதாது வேல பாத்துட்ருப்ப அப்டின்னா ஒடனே அது இருக்கு இல்ல அத பாக்குறாங்கன்னா அத எடுத்து காயப்போட்ருவாங்க எப்ப போட் டா எடுத்துறவா காய போட்றவான்னு கேட்டு எடுத்து போட்டுருவாங்க
சேரிங்க சேரிங்க அதுவுமே சகோதரி பாத்திங்கன்னா போது நம்ப வந்து நமக்கு வந்துட்டு இந்த மத்தவங்க கிட்ட வேல வாங்கறது நம்ம தனியா வேல செய்யும்போது நமக்கு ஒரு மாரி கடுப்பா மாரி பேசிக்கிட்டே வந்து வேல செய் நமக்கு ஒரு மாரி இப்ப நம்ப கணவர் கூட பேசிக்கிட்டோ பக்கத்து வீட்டுக்காரங் கிட்ட பேசிக்கிட்டோ அப்படி பேசும்போது நம்ம வேலைகள செய்யும் போது நமக்குமே மனதுக்கு கொஞ்சோ நிறைவா இருக்
ஆ எந்த ஒரு விஷயமா இருந்தாலு அப்படித்தானே இருக் இப்போ நம்மளுக்கே எந்த விஷயமா இருந்தாலு நம்ம கிட்ட ஒருத்தங்கிட்ட பேசீட் பண்ணும் போது அது நம்மளுக்கு அது கஷ்டமா தெரியாது
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி இது வேண்ணா நூத்துல ஒண்ணு சகோதரி நம்ப கஷ்டங்கள வந்து கொறைக்கறது வந்து நம்ம இன்னொருத்தங்களோட அது வந்து நே போன் கால விடு சகோதரி நேரடிய பேசும்போது இன்னு நமக்கு மனதுக்கு சந்தோஷமா இருக்கணு
இன்னு சந்தோஷமா இரு உண்ம தா
சேரிங் சகோதரி உங்களோட மிகுந்த மகிழ்ச்சி சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது மற்றொரு அழைப்புல இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சகோத ரி நன்றிங் சகோதரி நன்றி சகோதரி வணக்கம்
வணக்கம்